ஒ
கேக்குதாக்கா
கேக்குதாடா எப்டி இருக்க
நல்லா இருக்கேங்க்கா நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே பாப்பா ஆ சாப்டே பாப்பா இன்னைக்கு ஸ்பெஷல் பிரியாணி
பார்ரா
ம் நீ சாப்ட்டியா
ஆ சாப்ட்டேங்கா சாம்பார்
ம் ஓகே யார் ப்ரிப்பரேஷன்
மம்மி தா
ஆமை ம் சர் சர்
அப்புறோ பிரியாணி எப்டி கா செஞ்சீங்க ஏதாது டிப்ஸ் தாங்க
ஒனக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா
ஆ ஆனா என்ன செய்ய தெரியாது அவள்தா
ம் ம் ம் பிரியாணி ரொம்ப ஈஸி இப்ப சாம்பார்னா கூட நமக்கு பருப்பு வேக வெக்கணு ஆ அது இதுனு வோக் இருக்கு பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டீன்னா இ பிரியாணி ஈஸி
இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட் ரெடி பண்ணாலே போதுமா
அதுனா நமக்கு மத்த ஒர்க்ஸ் எல்லா ரொம்ப ஈஸியா இருக்கு ரெண்டு ஆனியன் ரெண்டு தக்காளி அது அது வந்து நம்மளுக்கு சிம்பிளா இருக்கு எனக்கு நா பிரியாணியில ரொம்ப பெரிய டாஸ்கா யோசிக்கிறது இஞ்சிப்பூண் ரெடி பண்ணதா அதனால எனக்கு அது ஒன்னுதா கஷ்டமா தெரியு
அட பத்து பண்ணு பத்து பல்லு இ்ஞ்சி சீ பூண்டு போட்டு ஒரு துண்டு இஞ்சி போட்டா போதாது
அது புரியுது ஆனா எனக்கு நா அந்த தோலெல்லா கிளீனா ரிமூவ் பண்ணுவேனா அதனால எனக்கு இஞ்சி பூண்டு ரெடி பண்றது மட்டுந்தா எனக்கு பெரிய டாஸ்க்கா தெரியு
ஒனக்கு அது ஈஸினா ஒனக்கு பிரியாணி ஈஸிதா பாப்பா ஆமா ஒனக்கு சிக்கன் பிரியாணி புடிக்குமா மட்டன் புடிக்குமா
சிக்கன்தா சித்தி
இல்ல ஏனா ஒனக்கு எது வேணுனு சொல்லதா அது அதுக்கேத்த மாரி நா சொல்றே டிப்ஸ் கேட்டேல்ல
அ சிக்கன் பண்ணுங்க பாத்துக்கலா
சிக்கன் பண்ணிருரே இப்ப நம்ம பேசுறதுலயே சிக் சிக்கன் செஞ்சு நீ சாப்ட்ரணு ம் சாப்ட்ரலா சரி ஒண்ணு இல்ல சிக்கன் மட்டு ஒனக்கு என்ன குவான்டிட்டில வேணுமோ வாங்கி வச்சுக்கோங்க அப்றோ நம்ம இங்க தனியா ரெடி பண்ணி வெச்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு டூ ஆனியன்ஸ் நம்ப இது ஒரு ஹாஃப் கேஜி சிக்கனுக்கு மட்டு நம்ம பாக்லா ஓகேவா அ ஆஃப் கேஜி சிக்கனுக்கு ஒரு ஆ டூ பி ரெண்டு வெங்காயொ பல்லாரினு சொல் பெரிய வெங்காய சொல்லுவோலையா
ஆ
ம் அது ரெண்டு எடுத்துக்கோங்க தக்காளி வந்து தக்காளியு சின்னச் சின்ன தக்காளியா ரெண்டு போது
சின்ன தக்காளினா
நார்மல் சைஸ்ல ரொம்ப பெருசா இல்லாம இப்ப பேங்ளூர் தக்காளில்லா நம்ம பாக்கும் போதே பெருசா இருக்குல்ல
ஆமாங்க
மாரி யூஷ்வல் தக்காளி சைஸ்ல ரெண்டு ஆனியன் ரெண்டு ஒரு மூணு பச்ச மெளகா அப்றோ பாத்தா இஞ்சிபூண்டு பேஸ்ட்டு இஞ்சிபூண்டு பேஸ்ட்டுதா உங்களுக்கு உரிக்கறது ரொம்ப ஈஸின்னு சொல்ட்டீங்க
இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ ஸ்பூன்ஸ் வர அளவுக்கு எடுத்து வெச்சுட்டா சரி
ஓகே
அ அ அப்றோ புதினா ஒரு ஒரு கை ஃபுல்லா புதினா மல்லி புதினா மல்லி புதினா எலை எது மல்லி எலை எதுன்னு தெரியுமா
அ தெரியு தெரியு
ஓகே தட்ஸ் கிரேட் அ அதனால புதினா ஒரு கட் ட்டு மல்லி ஒரு கட்டு உனக்கு சும்மா ஒரு கை ‌நம்ம அள்ளிப் போடுற அளவுக்கு ஒரு ஹாஃப் லெமன் அவ்ளோதா ரைஸ் வந்து உங்களுக்கு எவ்ளோ வேணுமோ ஒரு டம்ளரோ இல்ல ஒன்ற டம்ளரோ நீங்க எந்த ரேஷியோல எடுப்பீங்களோ அது இதெல்லா நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வெச்சுக்க வேண்டியது ஓகேவா அவ்ளோதா தக்காளி வெங்காயம் பச்ச மெளகா
இப்ப வந்து ஆனியனு டொமேட்டோவு சேம் ரேஷியோல எடுக்கணுமா
இல்ல தக்காளி வந்து நீ ஒன்னு கம்மியாவே கூட எடுத்துக்கலா ஆனியன விட தக்காளி கம்மியா இருக்கனு ஏன்னா இல்லன்னா சம் டைம்ஸ் அது தக்காளி சாதம் மாதிரி ஆயிடு
ஓ
சில தக்காளி வந்து நம்ளுக்கு புளிப்பே சேராது சில தக்காளி எல்லா நம்ளுக்கு புளிப்பு நல்லா குடுக்கு ஆனா தக்காளி வந்து ஆனியன விட கம்மியா இருந்தா போதும்
அப்பே த்ரீ ஆனியன்ஸ் டூ டொமேட்டோஸ் ஓகே
ஆ சைஸா பொறுத்து டொமேட்டோவும் அகார்டிங் டு த சைஸ் சைஸா பொறுத்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலா
ஓ
அப்றோ ஒரு இன்னொன்னு நம்ம லெமன் வேற சேக்றோம் இல்லயா சிலர் லெமன் சேப்பாங்க சிலர் கேர்ட் சேப்பாங்க அதனால தக்காளியே நம்ம கொஞ்சம் கம்மியாவே ஃளேவர்கக்காக மட்டும் எடுத்துக்கிட்டா சரி
ஆ
ம் ஏன்னா நம்ளுக்கு புளிப்பு டேஸ்ட்காக தான் தக்காளி நம்ம லெவனும் சேப்போம் ஹ மட்டன் சிக்கன் சீக்கிரமா வேகறதுக்காக நம்ப ம் கேடு சிலர் யூஸ் பண்ணுவாங்க அதனால தக்காளிய வந்து நீங்க ஒண்ணு ஒன்ரெ ரெண்டு அ அதோட சைஸ் சின்னது பெருசா பாத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலான்டா இதெல்லா ரெடி பண்ணி வெச்சிட்டா டென் மின்ஸ்ல பிரியாணி ரெடி ம் ஆ ஸ்டவ் ஆமா சொல்லுவங்கல்ல ஆடுப்பு ஆன் பண்ணிட்டு அந்த மசாலா ஐட்டம்ஸ் இருக்குல்ல ஸ்பைஸஸு பட்ட கிராம்பு ஏலக் கா ஆமா எல்லாம் எண்ணெயில போட்டு குட்டியா லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்றோ ஆனா அதுல போடணு நம்ம பட்டையும் நெறைய போட்றக் கூடாது நமக்கு யூஸ்வல் நமக்கு நல்ல சமெக்கிறவங்களுக்கு அப்டே தெரியும்ல்ல இவ்ளோ இவ்ளோ போட்டா போதும்ன்னு சொல்லிட்டு ஆமா ஏனா பட்ட கிராம்பு நெறைய போட்டோம்னா நமக்கு அது காரத்தையும் கொடுக்கும் இல்ல சம்டைம்ஸ் ஸ்வீட் ஆய்டு இனிக் இனிக்கிறோம் இனிச்சிடும் அதனால பட்ட கிராம்பு அப்பறம் அந்த கிரீன் கலர்ல லீப் கஞ்சிருக்கும் இல்லா வெந்தய லீஃப் அதெல்லாம் போட்டுட்டு ஆனியன் நம்ம எத எதெல்லா ரெடி பண்ணி வெச்சிருக்கோமோ எல்லாமே ஒன்னு ஒன்னா போட வேண்டியதா ஆனியன் பச்ச மிளகா அது ரெண்டு ஃப்ரை ஆனதுக்கு அப்றோ ஆ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்பறம் தான் நம்ம தக்காளி சேக்கணு
ஓ ஆ இஞ்சி பூண்டு உள்ளி பெஸ்ட் போடும்போது ரொம்ப ஒட்டிக்குமே
ஆமா கண்டிப்பா ஒட்டிக்கிடும் ஒட்டிக்கும் சோ அந்த டைம் மட்டும் நீங்க சிம்ல வெச்சுட்டு ஒட்டிக்காம நீங்க அத கிளறி விட்டுட்டே இருக்கணு சும்மா ஒரு டூ மிநீட்ஸ் தான் நமக்கு அது கஷ்டமா இருக்கு கிளறி விட்டோனா அது ஃப்ரை ஆனதுக்கு அப்பறோ நமக்கு அது சரியாயிடும் ஆனா ஆன் த ஸ்பாட் ஒட்டுந்தா அ இன் இன் நம்ம எவ்ளோ இஞ்சி பூண்டு சேத்தாலு அதுல அப்டியே ஒட்டிடும்ந்தா ஒண்ணு ஆயில் சேத்துக்கலாம் இல்ல இந்த டூ மினிட்ஸ் மட்டும் நம்ம பாத்திரத்தை கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா நமக்கு அது கஷ்டமா தெரியாது
ஹ
ம் அதும் ஆனதுக்கு அப்பறம் டொமேட்டோ தக்காளி சேர்க்கலாம் நம்மளுக்கு தக்காளிய வந்து நீங்க அரைச்சும் போடலா அரைச்சும் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு க்ரேவினஸ் நல்லா கெடைக்கு
ஆ
இல்ல பீசஸா கட் பண்ணி போட்டீங்கன்னா அது நல்லா வ நல்லா கொழஞ்சு வர அளவுக்கு நீங்க அத நல்ல களறி விட்டனும் அப்பறம் வாஷ் பண்ணி வெச்சிருக்கது சிக்கன் எடுத்து போட்டுடுங்க சிக்கன போட்டு கப்பறம் நம்மளுக்கு சிக்கன் வந்து கிளற கிளற சிக்கனுக்கே நமக்கு நம்மளோட ஃப்ளஷுக்கே கொஞ்சோ நீர் தண்ணிச் சத்து இருக்கும்
ஆமா
ஆ அதனால நீங்க சிக்கன் போட போடவே சிக்கன்லருந்தே உங்களுக்கு தண்ணி கொஞ்சோ வ வடிய ஆரம்பிச்சிரு சோ அந்த தண்ணிலவே நீங்க சிக்கன நல்லா கெளறி விட்டுட்டே ஒன் ஸ்பூன் ஆஃப் மெளகாத்தூள் மெளகாத்தூள் மட்டுமே போது சிக்கன் பிரியாணிக்கு நீங்க எக்ஸ்ட்ரா மசாலாஸ்ல்லா எதுமே போட வேண்டா
எங்க வீட்ல சிக்கன் பிரியாணி மசாலா போடுவாங்க
ஆ ஆ இல்ல நல்ல மெளாகாத்தூள் நம்ம வீட்ல அரச்ச மெளகாத்தூள்னா ம் மெளகாத்தூளே போதுமானது மெளகாத்தூளே போட்டு மெளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் மட்டுமே போட்டு வெங்காயம் தக்காளி அப்புறோ புதினா கொத்தமல்லி கொஞ்சோ லெமன் இது எல்லாமே இந்த சிக்கன் போட்டோனே ஆட் பண்ணிடலா உங்களுக்கு அப்ப பாக்கு போதே உங்களுக்கு அப்பவே சிக்கன் கிரேவி சாப்பிலாங்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கிரேவி ஒரு நல்ல கொழம்பு பதத்துக்கு வந்துரு இப்ப சப்பாத்திகெல்லா நம்ம கிரேவி தொட்டு சாப் கூப்டுவோல அந்த பதத்துக்கு இந்த இன்கிரீடியன்ஸ் நம்ப செஞ்சு வச்சிருக்க ரைஸ தவர எல்லாமே அதுல போட்டு கெளறிட்டே இருந்தோனா உங்களுக்கு நல்ல குக் ஆ சிக்கன் எல்லா ஒரு ஹாஃப் குக் ஆயிடு சிக்கன் சீக்கிரமா குக் ஆயிடு இல்லையா
ஆ ஆமாந் த்த
ஆ ஆ அதனால உங்களுக்கு அப்பயே ஹாஃப் குக்ல நல்லாயிடு அதுக்கப்பறோ உங்களுக்கு என்ன ரைஸ் புடிக்குமோ பாஸ்மதி ரைஸ் புடிக்கு உங்களுக்கு நீங்க நார்மலா பிரியாணினா என்ன ரைஸ் யூஸ் பண்ணுவீங்க
பாஸ்மதிதா அத்த
பாஸ்மதி தா சேரி சேரி ஆனா சில பேர் வந்து நம்ளுக்கு ஜீரக சம்பாவு புடிக்கு இல்லையா
ஆ சில டைம் எங்க அம்மாவு சீரக சம்பாள பண்ணுவாங்க
ஆ ஜீரக சாம்பா ரைஸ் வந்து மட்டன் பிரியாணிக்கு இன்னு சூப்பரா இருக்கு ஆ பிரியா சிக்கன் பிரியாணிக்கு பாஸ்மதி இஸ் குட் பாஸ்மதி நல்லா இருக்கு பாஸ்மதி வந்து நம்ம இதெல்லாம செய்ய ஆரம்பிக்கு போதே ஒரு டென் மினிட்ஸ் நம்ப வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டோனா இன்னு கரெக்டா இருக்கு நம்ம இப்ப வெங்காய ல்லா ரெடி பண்ணி வைக்கிற டைம்ல பாஸ்மதி ரைஸு ஒரு டென் மினிட்ஸ் ரொம்ப ஊற வக்க கூடாது ரொம்ப ஊற வச்சோனா நமக்கு அரிசி ஒடஞ்சிரு
ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு பண்ணணு
ஊற டைம்ல இங்க நம்ம வெங்காய தாளிக்கிறது தக்காளி சிக்கன் தொலைக்கிறதெல்லா அந்த டைமு இந்த இன்னும் கரெக்ட்டா இருக்கும் ம் சோ சிக்கனு நம்மளுக்கு ஹாஃப் பாயில் ஆனதுக்கு அப்பறோ ஒரு டம்ளர் நீங்க ரைஸ் எடுத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி போது பாஸ்மதி ரைஸ்க்கு இதா ரேஷியோ ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ஒன்ற டம்ளர் தண்ணி ஊத்தி அரிசி த தண்ணி கொதிக்கு இல்லையா ஒல கொதிக்குதின்னு சொல்லுவாங்கல்ல சோ இந்த பிரியாணி ஸ்டஃபிங்ல நல்லா கொதிக்கு போது அவ்ளோதா ஜா அரிசி எடுத்து போட்டுட்டு நல்லா கெளரி உப்பு கார பாத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு கார வேணுமோ உப்பு கார பாத்துட்டு குக்கர மூடியறது தா ஒரு டூ விசில் இல்ல சுவையான அ மணமான சிக்கன் பிரியாணி ரெடி ஆமா இன்னைக்கி நைட்டே ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சு பாத்துட்டு
நா மிஸ் சொல்றே கண்டிப்பா சிக்கன் பிரியாணி ஹெல்தியா அன்ஹெல்தியா
ஆக்சுவ்லா அதுல போட்ற நம்ம அந்த மசாலா ஐட்டம்ஸ் போட்றோல பட்ட கிராம்பு ஏலக்கா அது எல்லாமே நம்மளோட ஹெல்த்துக்கு தேவையான எல்லாமே உண்டு இப்ப நம்ம கோல்டு எல்லா இப்ப சில பேர் சொல்லுவாங்க நல்ல கோல்டு நல்ல ஃபீவர்னா சிக்கன் பிரியாணி சாப்டுவே அந்த பழக்க இருக்குன்லா சொல்லுவாங்க சிலருக்கு பிரியாணி சாப்ட்டாலே ஜொர போயிடு உ ஆமா தான அது கேள்வி பட்டுருக்கீங்களா அப்டியா ஏ ஃரெண்ட்ஸ் எல்லா ஃபீவர்னா ஒரு பிரியாணி சாப்பிட்டா சரியாயிடு கோல்டுன்னா ஒரு பிரியாணி சாப்ட்டா சரி ஆயிடு அப்டிம்பாங்க
இது ஏ சொல்லுவாங்க தெரியுங்களா
ஏ
அந்த காலத்துல மொஹல் எம்பயர்ல வந்து எ இந்தனு வீரம் அ வெ வார்க் போறவங்க எல்லாரு என்ன பண்ணுவாங்கன்னா கஞ்சி சாப்பிட்டுதா வார்க்கு போவாங்க
ஓகே
அந்த டைம்ல வந்து அ அந்த ஊரு அந்த டைம்ல இருந்த ராணி வந்து எல்லாரு யோ யோசிக்கிறாங் யோசிக்கும் போது இவங்க ஏ இன்னு இவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க ஆனா எதிர்ரி நாட்டுல வந்து நல்லாது நல்லபடியா எல்லாமே இது பண்றாங்க இவங்க ஏ து வந்து இவ்ளோ வீக்கா இருக்காங்கன்ற போது கண்டுபிடிச்சது தா பிரியாணி
ஓ சூப்பர் பாருங்க நீங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு அடுத்த கால் ல சொல்லணு பிரியாணி எப்டி இருந்துச்சுன்ன செரியா ஆ ஓகேடா பாய்
வய்க்க